லோ தோழி எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க?
ரொம்ப நல்லா இருக்கங்க தோழி இப்ப வந்து நா எதுக்காக கூப் டன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாக ட்டும் இப்ப நம்ப ஒரு டிஃபன் பேக் பண்ணி குடுத்து உட்டோ அப்டினா வரம்போது அது எப் பிடியோ வந்து அந்த இது வந்து சிந்திருது ஒரு கொழம்பாகட்டும் இல்ல ஒரு மோர் ஐ ட்டம் ஆகட்டும் அது வந்து அ தெனமுமு இந்த மாதிரி சிந்தி சிந்தி கொண்டு வந்தா நம்ப அத அதுக்குனே நம்ப வந்து தனியா அந்த லன் பேக வந்து நம்ப தொவச்சிட்ருக்க வேண்டியதாருக்கு அது வந்து யாருக்கு சொல்றது கொழந்தைகளுக்கும் செரியாருக்கு பெரியவங்குளுக்கும் செரியாருக்கு ஏ நா வந்து வேலைக்கு போவும்போது பயணம் போம்போது வந்து பாத்திங்கன்னா சில சமயோ சூடா வந்து போட்டு லாக் பண்ணிருவே அப்டியே. அந்த ப்ரெஷருக்கு வந்து அப்டியே வந்து ரிலீஸ் ஆகி அது வந்து கொட்டிரு. அந்த மாரி இம்ப்ப நம்ப வந்து ஒரு பஸ் ஏறி ரெண்டு பஸ் மாறி ஒரு பயணம் வந்து போறோ இந்த மாரி கொட் டிருச்சுங்கும் போது நமக்கு அது ஒரு எப்பட்றா இது பேகு வந்து நம்ம இன் தோள்ல போட்டு போறது ஒரே ஸ் மெல்லாருக்கு போம்போது சாம்பாரு ஸ்மெல்லா இருக்கு. அந்த மாரி வந்து நறைய நம்ப வந்து ஒரு இது பண்ணுவோ அசௌகரியோ வந்துட்டு நமக்கு இருக்கு. அந்த மாரி இத வந்து எப்பிடி தவிர்க்கறதுங் தோழி?
கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்ன்னா அ நம்ம எப்பிமே டிராவல் பண்ணம் போது என்ன எடுத்துட்டு போலானா வந்து ஒரு ஆ ஒரு ஆ தாள்ச்சின்ன சாதம் மாதிரி இல்ல வெரைட்டி ரைஸ் இல்யா அந்தமாதிரி வந்து தக்காளி சாதம் இல்லன்னா ஒரு லெமன் ரைஸ் இருக் கில்லியா அது இருக்கு அதுக்கப்புறோ வந்துட்டு ஒரு புளி சாதம் அந்த மாதிரி வந்து ஒரு ம் ஒரு காய் சாதம் வந்து எடுத்துட்டு போலா அந்த மாரி நறிய இந்த
தோழி உங்க இது வாய்ஸ் செரியா கேக்கல கொஞ்சோ நெட்வொர்க் நெட்டு இருக்கிற இடமா வந்து பார்த்து பாருங்க தோழி
ஆ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆ சாதம் வந்து எடுத்துக்கிட்டீங்கனா நீங்களோட ஃபோக் அந்த பேக் பண்றது கொஞ்சோ வசதியா இருக்கு தோழி இதே வந்துட்டு ஒரு சாம் பாரு ஒரு சாதம் அந்த மாதிரி நம்ம எடு எப்புமே எடுத்துட்டு போனோனா வந்துட்டு கொட்டுறதுக்கு நறைய வாய்ப்பு இருக்கு இப்ப நெறைய வந்து ஒரு ஆர் டைட் மாதிரிலா வந்துருச்சு பட் இருந்தாலுமே நம்ம வந்து து கொஞ்சோ எப்பியுமே ட்ராவல் பண்ணும் போது ஒரு இந்த மாரி வெரைட்டி ரைஸ் எடுத்துட்டு போயிட்டோனா அந்த சிந்துறதோ கொட்றதோ அதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல அதுலயு வந்துட்டு நம்ம எப்டி ச த்தா வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போலா அப்டின்னு பாத்தீங்னா காய்கள் கொஞ்சோ சேர்த்துக்கிற மாரி பாத்துக்லா கொஞ்சோ இந்த வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ஒரு காய் சாதம் மாதிரி இல்லன்னா வந்துட்டு ஒரு ஆ காய் வந்துட்டு நல்லா துருவி இப்ப கேரட் சாதோன் எடுத்துக்கிட்டோனா கேரட்ட நல்லா துருவிட்டு அதுக்கப்றோ சாதத்த வடிச்சி அதுல வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போலா அப்றோ வத்த கொழம்பு மிக்ஸ் எல்லா கெடைக்குது அத வந்துட்டு ஒரு சாதம் சூடா கொஞ்ச சாதம் வந்துட்டு அ அதுல கொஞ்ச நல்லா நல்லெண்ண ஊத்தி அத வந்து நல்லா பெரட்டி எடுத்துட்டு போனா அது வந்து ரொம்ப டேஸ்ட் டா இருக்கு இந்த மாரி புளிசாதம் இருக்கு இதெல்லா கெட்டும் போகாது நமக்கு வந்து நல்லா ஆ கீழ கொட்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்டி வந்துட்டு நீங்க கொழம்பு அந்த மாதிரிதா எடுத்துட்டு போனோனா இப்ப வந்து நறைய அ ல ன்ச்சு பாக்ஸ்ள வருது தோழி இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸஸ் ல வந்துருச்சு அந்த மாதிரி இதுல வந்துட்டு நம்ம பேக் பண்ணிட்டு போனோனா கொட்றதுக்கு வாய்ப்பே இல்ல நல்லா வந்து டைட்டாவே வந்துட்டு கொஞ்ச இதுவா இருக்கு அது லன்ச் பாக்ஸ் குள்ளயே வச்சு இருக்கிறதுனால உள்ளியேதா அப்டியே கொஞ்சோ ஏதாவது கொஞ்சோ ஆ கொட்றதுக்கு ஏதோ வாய்ப்பு இருந்தா கூட உள்ளேதா ஆகு அந்த அளவுக்கு ரொம்ப நீங்க சொல்ற அளவுக்கெல்லா ரொம்ப இதுவு ஆகாது சோ அந்த மாதிரி வந் துட்டு நீங்க ட்ரை பண்லா தோழி எப்பயுமே வந்துட்டு நா வந்து என்னோட பையனுக்கு எப்டி ஸ்கூல்கு வந்து அ லஞ்ச்கெல்லா பேக் பண்ணுவேன்னா வந்துட்டு ஒரு எப்பயுமே ஒரு காய் வந்து கண்டிப்பா ஒரு சேர்த்துப்ப ஒரு சைட் டிஷ் மாதிரி இந்த மாதிரி ஒரு பொரியல் வந்து ஏதாவது ஒரு பொரியல் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்றோ வந்துட்டு ஒரு வெரைட்டி ரைஸ் மாரி மாங்கா சாதம் பண்ணுவ மாங்கா சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அதுக்கப்றோ புதினா அது வந்துட்டு மாங்கா சாதம் எப்டின்னா இப்போ மாங்காலா இப்போ இந்த சீசன் இல்லயா அது கெடைக்குதுல அது வந்துட்டு வா அந்த மா காங் காய் மாங்கா வாங்கிட்டு வந்துட்டு நல்லா துருவிக்கணு மேல தோள வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா துருவிக்கணு துருவி தனியா வச்சுட்டு அதுக்கப்றோ என்ன ஒரு வட சட்டி வச்சு ட்டு அதுக்கப்றோ எண்ணெ போட்டுட்டு கொஞ்சோ கடுகு உளு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அ கடலப்பருப்பு போட்டுட்டு கொஞ்ச நல்லா வேர்க்கடல கொஞ்சோ கை நெறிய போட்டுட்டு கொஞ்சோ ஆ முந்திரி பருப்பு இருக்குல்லயா அதையு போட்டு நல்லா வதக்கிடணு் வதக்கிட்டு அதுகப் அப்பறமா நல்லா துருவி வச்சு அந்த மாங்காவ வந்துட்டு போட்டு நல்லா கொஞ்ச வதக்கிட்டு கொஞ்சோ லைட்டா கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டீங்கனா கொஞ்ச உப்பு ஆட் பண்ணிக்கணு இதையே நல்லா கொஞ்ச வதங்கும் போதே உங்களுக்கு அந்த மாங்காவு வெந்துரு அப்பற என்ன பண்லானா அந்த சாதம் வந்துட்டு முன்னாடியே வடிச்சு வச்சுக்கணு அந்த சாதத்த கொஞ்ச ஆற வச்சுட் டு அத எடுத்து இதுல போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு கொஞ்ச நல்லெண்ணெ விட்டுட்டீங்கனா ஆ நல்லா பெரட்ட மாரி ஆய்டும் அவுங்க சாதமும் ரெடி ஆய்டும் இத வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ்ல நீங்க பேக் பண்ணி குடுத்தீங்கன்னா செம டேஸ்ட்டா இருக்கும் அது வந்துட்டு நான் எப்பயுமே இது பேக் பண்ணி கொடுக்கும் போது எப்பயுமே பாக்ஸ் காலியா தான் வரும் தோழி கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சமையல் குறிப்ப வந்து சொல்லியிருக்கீங்க நான் வந்து கண்டிப்பா என்னோடய வீட்டுக்கு வந்து நான் போகும்போது நான் இது பண்ணி பாக்குறேன் ஏன்னா எங்க வீட்ல வந்து பாத்திங்கன்னா ஒரு மாமரம் வந்து இருக்கு அதும் இப்போ வந்து சீசன் டைம் அப்டிங்கறனால பேசன் பரண்டை விட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நறைய வந்து காய்கள் வந்து விட்டுருந்தது நீங்க கொஞ்சோ முன்னாடி அது வந்து கொஞ்சோ சொல்லியிருந்தீங்க அப்டின்னா நல்ல ஒரு பயனுள்ள விசயமா இருக்கும் ஆனா நாங்க வந்து அதை வெட்டி ஒரு பழுக்க வச்சு அந்த மாதிரிதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் முன்னாடியே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயணமா இருக்கு பயனுள்ள விசயமா இருக்கும் இப்பமு நாங்க வந்து ப பண்ணி சாப்ட்டு இருக்கற தோழி
கண்டிப்பா அதே வந்துட்டு இதே மாதிரி நீங்க வந்து இந்த ஆ எலுமிச்ச பழம் வச்சு இந்த லெமன் ரைஸ் மாரி பண்ணலாம் அதுக்கப்பறம் கேரட் இருக்கு இல்லையா நீங்க பசங்களுக்கு குடுக்கும்போது கேரட்ட நல்லா துரும்பிட்டு வந்து கேரட் சாதம் பண்ணலா அதுல உங்களுக்கு கேரட்டு் உடம்புக் க்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சத்து குடுக்கும் கேரட் சேந்த மாரியு இருக்கும் அது இல்லாம நீங்க வந்துட்டு ஒரு காய் சேர்த்திருக்கீங்கன்ற ஒரு உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு அந்த மாதிரியு சேக்கலாம் அதுக்கப் பறம் வந்துட்டு நீங்க நறைய இந்த மாரி வெரைட்டி ரைஸ் வந்து நீ முடிஞ்ச வரைக்கு சேத்துட்டு கா ஒரு பொரியல் மாரி எக்ஸ்ட்ரா நீங்க குடுத்துட்டிங்கனா அந்த அன்னிக்கு தேவையான ஒரு சத்தும் கிடைச்ச மாரி ஆய்டும் தோழி அது இல்லாம ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சுட்டீங்கனா அன்னிக்கு சு ஒரு ஆ நிம்மதியான ஒரு சாப்பாடு சாப்டா மாதிரியு இருக்கும் கொழந்தைங்களும் வந்துட்டு எதுவும் ஆ கீழ ரொம்ப சிந்தியோ இல்ல வந்துட் டு யூனிபாம் வந்து எதாவது ஒயிட் யூனிபார்ம் மாரி எதா போட்டு இருந்தாங்கனா அது வந்துட்டு அழுக்காகாம அந்த மாரி நறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க தவிர்த்துக்கலாம் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஒரு பயனுள்ள விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க இப்போ இதே வந்து கொஞ்சோ வயதானவர்கள் ஒரு நாப்பது வயசு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு எத்தி இருக்கறவ கொஞ்சோ ஹார்டு ஒர்க் பண்றவங்க அப்டினா அவங்க வந்து உணவுகள் வந்து இந்த மாரி தாளிச்ச சாப்பாடு எல்லாமே வந்து சாப்டா அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஏன் அப்டினா இது வந்து கொஞ்சோ சீக்கிர ஜீரணம் ஆய்ரும் இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சிற்றுண்டி மாரினா வச் சிக்கோங்கள அந்த மாரி வந்து போய்ரும் இதே வந்து நானுமே வந்து இதே எங்க வீட்ல என்ன விரும்புவேன் அப்டினா குழம்பு சாப்பாடு அந்த மாரிதான் விரும்புவேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குறவங்களுக்கு எந்த மாதிரி தோழி என்ன வந்து பரிந்துரைப்பிங்க
கண்டிப்பா அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரசம் சாதம் சாப்டுறாங்க அப்டின்னா நீங்க வந்து சாதம்ல வந்துட்டு கொஞ்சோ ரசத்த ஊத்தி நல்லா ஆ அதே வீட்லயே நல்லா பெரட்டிட்டு அதுக்கு அப்பறம் வந்துட்டு நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல போட்டுறலாம் ஏனா நீங்க ரசம் தனியா சாதம் தனியா வைக்கம் போதான் உங்களுக் ரசம் வந்து கண்டிப்பாக நீங்க எந்த மாரி ஒரு ஒரு டப்பால போட்டாலுமே கண்டிப்பா அதுல கீழ கொட்றதுக்கு நறைய வாய்ப்புக்கள் இருக்கு அத வந்து நீங்க தவிர்க்குறதுக்கு என்ன பண்ணலானா நீங்க வந்துட்டு ஒரு சாதம்லயே வந்துட்டு அந்த ரசத்த போட்டு நல்லா பெரட்டிட்டு நீங்க வச்சிட்டீங்கன்னா அது கொஞ்சோ நல்லா ஆ கொஞ்சோ ஜாஸ்தியா ரசம் விட்டுட்டீங்கன்னா என்ன அதுக்கு ஒரு நல்லா உறிஞ்சு க்கோ இல்லையா கொஞ்சோ ரசம் கொஞ்சோ அதிகமா விட்டு பெரட்டி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆ டேஸ்டாவு இருக்கு நீங்க சொன்ன மாரி ஒரு கொழம்பு சாப்ட மாரி ஒரு பீலு இருக்கு அதே வந்துட்டு ஒரு சாம்பார் சாம்பார் சாதம் கூட பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சாதமு நீங்க சாம்பார் தா வந்துட்டு உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டினா வந்து சாதத்திலே நீங்க கொஞ்ச சாம்பார கொஞ்ச அதிகமா விட் ட்டு நல்லா பெரட்டிட்ணு எப்பையுமே வந்துட்டு ஒரு பருப்பு சாத பண்ணம் போது அந்த ஆ பருப்புல அந்த வர அ சாம்பார் பண்ணம் போது நீங்க ச சாதத்தோட பெரட் ட்டி கொண்டு போகும்போது என்ன ஆகுனா நல்லா உறிஞ்சிரு அந்த சாதமே வந்துட்டு அந்த சாம்பார் ஃபுல்லா உறிஞ்சிட்டு ரொம்ப கெட்டியாயிடு நம்ம மத்தியான ஆகம்போது நம்மளால சாப்டவே முடியாத ஒரு மாரி வ வ வறண்டு போன மாரி ஆய்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணனு ஒரு ரெண்டு கரண்டி சாம்பார் வந்து கொஞ்ச அதிகமா விட்டு நல்லா பெரட்டி கொஞ்ச வந்துட்டு கொஞ்சம் கேப் அதிகமா இருக்குற மாதிரி நீங்க வந்து குடுத்து அனுப்பலா தோழி எப்பயுமே ரொம்ப ஃபுல் பாக்ஸு குடுக்கும் போதுதா உங்களுக்கு வந்து சாம்பார் வெளிய வரத் துக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அத தவிர்க்கற்த்துக்கு நீங்க என்ன பண்லானா நீங்க கொஞ்ச பெரிய பாக்ஸா குடுத்துட்டீங்கனா நல்லா வந்துரு ட்டு கொஞ்ச கேப் இருக்குற மாரி நீங்க பண்ணிட்டீங்கனா கொஞ்ச எதா ஆடினா கூட சாம்பார் வந்து வெளிய விட விழாது அப்ப வந்துட்டு என்ன ஆகுனா சாதத்தோட சாம்பார் நல்லா கலந்து நீங்க மத்தியானோ சாம்பாரு ஆ அப்ப சாதத்துல போட்டு சாப் ப்ட்டா வீட்ல எப்டி சாப்டுவமோ அதே மாதிரி நீ ஒரு ட்ரை பண்ணிப் பாக்லா தோழி இது வந்து ஒரு நல்ல ஒரு குறிப்பா இருக்குன் நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி இந்த மாதிரி வந்து என்னோட சின்ன வயசுல வந்து பண்ணி குடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு இப்ப நம்ப நேர்த்துல சாப்புட்றோ இப்ப கொண்டு போனோனே நம்ம சாப்புட்றோ கொண்டு போயி ஒரு மண் நேரத்துல சாப்புட்றோ அப்டினா நீங்க சொல்ற பகை வந்து நல்லாம இருக்கும் இதே வந்து நம்ம காலைல கொண்டு போயிட்டு மத்யமோ இல்ல சாய்ங்காலமோ அந்த மாதிரி வெச்சு சாப்புடும் போது தாங்குமா தோழி
இல்ல இல்ல அது கண்டிப்பா தாங்காதுதா ஏனா வந்துட்டு நம்ம ஒரு தண்ணியா வந்து ஒரு சாதத்தோட க கலக்கும் போது வந்து அது கெட்டு போக தா பாக்கும் அதுவு இப் இப்ப இருக்குற வெயில் காலத்துல வந்து கண்டிப்பா வந்துட்டு நீங்க காலைல ஒரு ஆறு ஏழு மணிக்கே கட் மும் போது மத்தியான வந்துட்டு ஓப்பன் பண்ணும் போதே கெட்டு தா போயிருக்கு அதுக்கு வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்றதுக்கு தா வந்து நா சொன்ன இந்த மாரி வெரைட்டி ரைஸோ அந்த மாரி பண்ணலா தோழி இல்லனா வந்து ட்டு நீங்க சாம்பார் தனியா ஒரு சாத தனியா அந்த மாதிரி பண்றீங்கனா நா சொன்ன மாதிரி கொஞ்ச பெரிய டப்பால வந்துட்டு கொஞ்ச கீழ மட்டு சாம்பார் இர் க்குற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கனா பெரியவ்ங்கனா நம்ம வந்துட்டு அந் லஞ்ச் அந்த பேக்க வந்துட்டு ரொம்ப ஆட்ட மட்டோ இல்லையா நீட்டா கொண்டு போய் நீட்டா சாப்ட்டு கொண்டு வந்து இதே சின்ன கொழந்தைங்களுக்கு நம்ம குடுத்தோனா அந்த பேக்க போட்டு நல்லா ஆட்டிட்டு அ ஒரு மாரி வெளையாட்டுத்தனமா இருப்பாங்க அப்ப வந்துட்டு எல்லாமே கண்டிப்பா கொட்டிரு அத வந்து தவிர்க்கிறதுக்கு இப்ப பெரியவ்ங்க தா நீங்க கட்டிக் குடுக்க போறீங்க அப்டின்னு இருக் இருக்கும் போது நீங்க வந்து நா சொன்ன மாரி கொஞ்ச பெரிய டப்பாலேயே கொஞ்ச நல்லா கேப் இருக்கிற மாரி கொஞ்ச சாம்பார் நல்லா ஊத்தி அந்த மாரி குடுத்து அனுப்பலா தோழி அதுதா நா பரவாயில்லன் நெனைக்கிறே நானு
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன குறிப்பு நல்ல ஒரு உபயோகமா வே இருந்தது தோழி அது மட்டுமில்லாம ஏனா நம்ப வந்து ஒரு சின்ன கொழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மாவும் அவசரத்துல இப்டி தா பண்ணி் குடுப்பாங்க இதே நம்ப வந்து கொஞ்ச வயதானவர்களுங்கும் போது சொல்ல முடியாது ஏனா வந்துட்டு அவ்ங்க வெளில இருப்பாங்க இந்த டைமுக்குதா சாப்புடுவாங்கங்கிற மாறி ஆஃபீஸ் ஒர்க் அப்டினா நமக்கு தெரியும் ஒரு மணிக்கு சாப்டுவாங்க ரெண்டு மணிக்கு சாப்டுவாங்கனு இதே ட நேரம் கிடைக்கும்பொழுது தா நா வந்து நாங்க சாப்டுவோ அது வரைக்கு நாங்க பிஸியா இருப்போ அப்டிங்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி இதெல்லா கொஞ்ச சிரமம்தா இல்லைங்ளா நீங்க சொன்னது ரொம்ப பயனுள்ள விஷ்யமா இருந்தது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலா தோழி நன்றிங்க தோழி நன்றி